ஹலோ ஹலோ நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஓ நாங்க நல்லா இருக்கோங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்ளா
ஆ வீட்ல எல்லாரு நல்லார்க்காங்க
அப்றோ நா செரி கால் பண்லா கால் பண்லான் நெனைச்சிட்டே இருந்தே லாஸ்ட் டைம் பாத்தப்போ ஒடம் சொல்லின் சொன்னீங்ளா ஒடம்பு சரியில்லைனு டாக்டர் போகுனுனிங்க சரி அதா என்னாச்சு கேக்கலான்ட்டுதா ஃப்ரீயா இருந்தே இப்ப கேக்கலான்ட்டு கூப்ட்டே ம்
அப்டிங்ளா அது வந்து வீட்ல இரு இருந்தப்போ எனக்கு என்னன் தெர்ல ஒரு மாரி எப்ப பாத்தாலு ஒர்க் போய்ட்டு வந்தப்போ ரொம்ப டயர்டா ஃபீல் ஆச்சு இதுக்கு முன்னாடில்லா இப்டி இல்ல
செரிங்க
அப்டின் சொல்லிட்டு செரி டாக்டருகிட்ட போலா அப்டின்னு சொல்லி சரி போய் டாக்டர கன்சல்ட் பண்ணா அவங்க என்னன் ட்டாங்க உங்க ஒடம்புல கேல்சியம் சத்து இல்ல அப்டின்டாப்ல சேரி என்ன டாக்டரு சாப்புட்லா அப்டின் எல்லா கேட்டப்போ நா வந்துட் டு இந்த மாரி பாலு முட்ட இதுலயே கொஞ்ச கேல்சிய உங்களுக்கு அதிகமா இருக்குமல்லங்க அப்ப இந்த மாரில்லா சேத்தி ங்க அப்டின் சொ நா இது விஷயமா ஒங்க கிட்ட கூப்பிட்லான்னு சொல்லி நெனைச்சிட்டே இருந்தே நல்ல வேல நீங்களே கால் பண்ணி டிங்க ஏன்னா வந்துட்டு நீங்க அன்னைக்கு சொன்ன ஞாபக இருக் கு உங்க உங்க ஊருக்கு பக்கத்து அடி ஏதோ வந்து இந்த மாரி முட்ட ஃபேக்ட்ரி இந்த மாரி யாரோ உங்க ரிலேட்டிவ் ஒர்க் போறேன் சொல்லிட்ருந்தீங்ளா
செரிங்க
அப்போ சேரி அத பத்தி கேக்கலா அதா முட்ட ஃபேக்ட்ரில இருக்காங்களா அப்போ அந்த முட்டை எல்லா நல்லாத்தான இருக்குங்க
ஆ முட்ட நல்லாருக்குங்க ஃப்ரெஷ்ஷான முட்ட கேட்டாலு வாங்கி க்லா பட்டு வந்து ஒரு க எப்டி சொல்றதுனா அதுல ப்ரோட்டீன் அதிகமா இருக்குணு
அப்டிங்ளா
ஆனா ரொம்ப அதிகமா ப்ரோட்டீன் எடுத்துக்கிற மாரி இருக்கு அதனால கொஞ்ச ஒரு மாரி எப்டி சொல்றது கொஞ்ச டைஜிசன் ஆகுறக்கு லேட் ஆகு ஒன் ஒரு முட்டைக்கு மேல சாப்ட முடியாது ஒங்ளுக்கு ஒயிட் கலர் முட்ட மாரி அது வந்து ரெண்டு முட்டையெல்லா சாப்பிட முடியாது ஒரு முட்டதா சாப்பிட முடியு அதுக்கு ஒயிட் முக்கியாவே எடுத்துன்ல இது கடச்ச உங்க நாட்டுக் கோழி முட்ட கெடைச்சதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது
இங்க எதுமே இல்லங்க இங்க எப்ப பாத்தாலு எது எடுத்தாலு இப்ப வெளையச்சு வெள்ள கோழி முட்ட நாங்க கேட்டு பாத்து ஒன்னு எட்ருவா எட்ருவாங்கிறாங்க நாட்டுக்கோழி முட்டனா அதவிட எக்ஸ்பென்சிவ்வா இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியமாட்டேங்குதுங்க
அது வந்துங்க இப்ப இது இன்னக்கி நா வாங்கி குடுத்துருவே கெடைக்கு சொன்னோம்னா வாங்கி குடுத்துருவாங்க பட் இருந்து ப்ரோட்டீன் அதிகமா இருக்கு நீங்க வந்து ஒரு ட்ரேஸ் வாங்கனீங்கனாலே ஒரு ட்ரேஸ்ல பாத்தீங்கன்னா மு ப்பது முட்ட இருக்கு ஒரு தடவை வாங்கனீங்கனால அது தெவட்டிடு போது அப்டிங்கிற மாரி ஆயிரு சாப்பிட முடியாது மாரி ஏப்ப வந்துட்டே இருக்கு அதனாலதா சொல்றே
ஒருவேள நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு என்ன பண்லானா இப்ப இந்த முட்டயை வாங்கி இந்த முட்டய வாங்கி ஆராயி ச்சி நம்ம எக்ஸ்சேஞ்சுக்குன்னு பண்ண முடியுமா இந்த மாரி முட்ட இந்த முட்டய குடுத்தா அந்த முட்டைய வாங்க எக்ஸ்சேஞ்ச் எல்லா பண்ணுவாங்கள எங்காச்சு எங்களுக்கு
பண்ணலா பட் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரீ ரீடேலா குடுக்கறத விட ஓல்சல்லா வந் வந்து எடுத்துக்கிறாங்க போலவங்க மொத்தமா அதாவது எல்லாமே ஒடஞ்ச க்ரக்கு ஆ க்ரக் முட்ட வேஸ்ட்டு முட்ட எல்லாமே ரிஜெக்ட் முட்டன் சொல்லிவாங்க இந்த மாரி எ எல்லா மொத்தமா ஒருத்தர் எடுத்துட்டு போறாங்ளா அதனால நம்மளுக்கு என்ன பண்றாங்க நம்மளுக்கு அஞ்சட்ட ஆறு அட் டைன் குடுக்கும்போது அவங்களுக்கு இதா இருக்கு அவங்க வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் நம்பர்ஸ் எடுத்துட்டு போறாங்களா கெடைக்கு ஆனா இந்த மாரி இருக்கு உங்களுக்கு எதுக்குங்க சேல் பண்றதுக் கேக்குறீங்ளா
நா வந்துட்டு என்னன்னு நெனச்சன்னா நாங்க இங்க வீட்ல தா இருக்கோ அப்போ இங்க முன்னாடி வந்துட்டு கடைகள்ல இப்பல்லா வந்துட்டு எல்லாரும் முட்ட இப்ப கொண்டு வந்து டெலிவரி பண்றவங்கள கொஞ்சோ ரொம்ப இதா இருக்காங்க சிக் க்கலா இருக்குன்னாங்ளா அப்போ இங்க வாங் கறத விட அவங்களுக்கு இதெல்லா பண்ற விட நம்ம இந்த மாரி வி அ பேஃக்ட்ரியில இருந்து இந்த மாரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டம்னா யாராச்சு இந்த மாரி கடைக்கு சின்ன சின்ன கடைகளுக்கு சேல் குடுக்கலாம்ல ஏன்னா அவங்களு எப்டி இருந்தாலு ஒரு நாலஞ்சு ட்ரே வாங்குற மாரிதா இருக்குதுங்க
சேரிங்க குடுப்பாங்க ஆனா வந்து இப்ப அஞ்சு ட்ரேஸ் பத்து ட்ரேஸ் இல்ல மொத்தமா எடுக்கிற மாரி இருக்குங்க அந்த பூரா முட்டையு பேசி பாக்கணு அவங்ககிட்ட போய் ஆபீஸ்ல அவங்கிட் கிட்ட சொல்லிதா பேசணு பேசி பாக்கல ஒரு தடவ வேணா ட்ரை பண்ணி பாக்கல எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சி வாங்கி சேல் பண்லாமா அப்டின்னு பக்கத்துலல்லா சொன்னாங்க வாங்கி சேல் பண்லான்னு அ நா நம்ம வந்து அத முட்ட தொழிலுன் பாத்தீங்க வச்சுகங்கள வேற எதாதுனா கூட வச்சு இது பண்ணிக்லா மேனேஜ் பண்ணிக்லா இதெல்லா வாங்கி ஒடஞ்சிருச்சு னா நம்ம அதுல எடுக்க முடியாது இல்லயா அதனால தா யோசிக்கிற சேஃபா எடுத்துட்டு வரணு சே கொண்டோய் குடுத்துட்டு கெட்டு போயிரு ரொம்ப நாள் வச்சிருந்தம்னா ஸ்டாக் இருந்தா இதெல்லா கொஞ்சோ நம்ம ஈஸியா மூவ் ஆகற இது பண்ணிட்டம்னா பரவால்லைங்க உங்ளுக்கு கடையு நறைய இருக்குதுன் வைங்க பக்கத்துல நறைய பா பார்ட்டி கஸ்டமர கவர் பண்ணிட்டு நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு ஓகே
என்னக்கென்ன பயோ னா முட்டை நம்ம வந்துட்டு வாங்கறதெல்லா பிரச்சனை இல்ல வாங்கறதெல்லா நல்லா வாங்கிருவோம் அது வந்துட்டு நம்ம வந்து டு வீட்ல வச்சு எங்காச்சு கெட்டு போய்ருமோ அது மெய்ன்டென்ஸ் பண்றது எப்டின்னு எனக்கு தெரிலிங்க
இங்க பாத்தீங்னா முட்ட கம்பெனில என்ன பண்ணுவாங்னா பெரிய ஏசி ரூம் வச்சிருப்பாங்க முட்ட வச்சு அவுங் நா கே கேட்ருக்க அவங் கிட்ட டீட்டெய்ல் எல்லா முட்ட வச்சுதுன் வச்சுக்கங்க கோழி அங்க ஒரு பேஜுக்கு வந்து ஆறாயிரோ கோழி பக்கோ எடுத் துருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா முட் முட்ட வச்ச ஒரு மண் நேரத்துல அந்த முட்ட ஏசி ரூமுக் கொண்டந்து வச்சிறாங்க அந்த முட்டையெல்லா பாத்தீங்னா ஒரு முட்ட வந்து பதினெட் ரூவா இருவரூவா முப் முப்பதுரூவா வரைக்கு போகுதாமா அந்த முட்ட தா ப்ராய்லர் கோழி ஆகுற முட்டயாமா மிஷின்ல வச்சு குஞ்சு பொறிச்சு பிராய்லர் முட்டையாகுறதாம கோழி ஆகறதா அதுல வந்து வேஸ்ட் முட்டை இருக்குது பாத்தீங்ளா புள்ளி வர்றது ஏர் கிராக்கு உடஞ்சற்றது இதெல்லா தா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெளில குடுக்கறாங்க அந்த முட்டையத்தா நம்ம வாங்குனம்னா நம்மளுக்கு தருவாங்க நல்ல முட்டை தரமாட்டாங்க
அப்டிங்ளா சேரி அது பாக்கலாங்க எங்கங்க நம்ம மொதல்ல நம்ம ஹெல்த பாத்துக்கலா நம்ம ஹெல்தே இங்க
ஆமா நீங்க நல்லா சாப்புடுங்க புரிஞ்சுதுங்ளா விட்டமின்ஸ் து அதெல்லா வந்து இது பண்ணிக்கணு முடிஞ்ச வரைக்கு டேப்லெட் எடுத்துக்காம நம்ம ஃபுட் லயே கரெக்ட் பண்ணி கொண்டு வரணு
அத்தா டாக்டரு கிட்ட கேட்ருக் கே இந்த ஒன் மந்த்த் பாக்கலாங்க வேற ஏனா வன்ட்டு என்னால டேப்லெட்ஸ் எல்லா எடுக்க முடியாது எனக்கு டேப்லெட்ஸ் ஒத்துக்காதுங்க இப்ப இந்த ஒன் மந்த் பாக்கலா அப்டிந்து க்காங்க அப்ப அவங்கதா சொன்னாங்க இந்த மாறி பாலு ஒரு டம்ளர் குடிங்க தெனோ ரெண்டு முட் டை சாப்புடுங்க இந்த மாதி நல்லா ஹெல்த்தியா இருக்க மாறி எல்லா நல்லா சாப்புடுங்க அப்டிங்கறாங்க மெயினா நமக்கு ஃபுட்ல தான கொஞ்சோ இது கரெக்ட் பண்ண முடியு நம்ம நம்ம டேப்லெட்ஸா எடுக்கறத வி ட இந்த மாறி ஃப வெஜிடபிள்ஸ்சு கீரை பின்ன இந்த மாறி ஃப்ரூட்ஸ்சு இந்த மாறி எல்லா சாப்ட்டா கொஞ்வே இனி கூடி இருக்குமா
ஆமா ஆமாங்க நம்ம வந்து மெடிசனை வாங்கி சாப்புட்ற காசுக்கு ஃபுட்ல செலவு பண்ணோன்னு வச்சுக்கோங்க எல்லாமே வாங்கி சாப்ட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வாங்கி சாப்ட் ராகி கூழ் அடிக்கடி வச்சு குடுங்க ராகில புல்லா நல்லா கால்சியம் கெடைக்கும் கெல்சியம் சம்பந்தப்பட்ட அந்த ஃப்ரக்கோலி இருக்கு இல்லைங்ளா கேள்விப்பட்டிருக்கீங்ளா
ஆ அது எனக்கு இன்னியு எதுன்னு தெரியலீங்க நா இந்த மாறி ஐட்டம்ஸ் நீங்க சொல்லி தா எனக்கு தெரியு ராகி கேள்விப்பட்டிருக்கே ஏன்னா ராகி மாவல்லா வந்துட்டு இங்க எல்லா வந்துட்டு கூழ் எல்லா வச்சு குடிப்பே ஏன்னா நா ரொம்பக்க முன்னாடி கொஞ்சோ நல்லா குண்டா இருந்தப்ப ராகி கூழ் எல்லா வச்சு குடிச்சுதா கொஞ்சோ ஃபிட் ஆனேங்ளா அதனால அது தெரியு நீங்க சொல்றது அது என்னன்னு தெரியலீங்களே
ஃப்ரகோலினாங்க அது வந்துட்டு அ அந்த இது மாறியே இருக்கும் காலிஃபிளவர் மாறியே இருக்கும் கடையில கிரீன் கலர்ல இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனா இருக்கும் லீஃப் மாறியே அந்த ஃப்ரக்கோலிய வாங்கிட்டுங்க அதுல வந்து ஃபுல்லா அடிக்கடி எடுத்துகிட்டேனு வச்சுக்குங்க அது ரொம்ப நல்லதுங்க அது ஆ மாங்க சூப்பா வச்சு குடிக்கலா பொரியலா சாப்பட்லா கிரேவியா பண்ணலா என்ன வேணாலு பண்லா நாம்ம அத என்ன பண்ணுவோ ஒரு சிலருக்கு டேஸ்ட்டு புடிக்கானால அரைச்சு நா வந்து சூப்பா வச்சிருவே
அப்டிங்ளா
ஆமாங்க அது வாங்கி ஃபிரிட்ஜில‌ வெக்காம ஒன் ஆர் டூ டைம்ல முடிக்கிற மாறி அளவான சின்னதா வெயிட் கம்மியா இருக்கிறதா வாங்கிக்கலா அப்ப அப்பப்ப ஃபிரஷ்சா போய் வாங்கிக்கலா அது அடிமா எடுத்துக்கோங்க
என்துங்க
ஃப்ரக்கோலியா அதிகமா சாப்புடுங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றே
அப்டிங்களா சேரி சேரி
அப்றோம் நட்ஸு இதெல்லாம் ஃப்ரூட்ஸு அப்றோம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்துட் அதிகமா எடுத்துட்டிங்கனா பால் கீரை மெடிசனுக்கு நம்ம போற வேலை இல்ல இதுலயே சரி பண்ணிக்கலா
அப்றோம் இந்த ஓட்ஸு ஓச்சுன்னு எங்க பாத்தாலும் இப்பல்லா யார் பாத்தாலும் ஓடஸ் எடு எத்துக்கிறே ஒட்ஸ் எத்துக்கறே சொல்லுவாங்க அது என்னதுங்க
ஓட்ஸ்ல்லா வேண்டாங்க நம்ம வந்துட்டு ஓட்ஸ் சாப்றாங்க அதெல்லாம் வந்துட்டு நம்ம அது நம்மளுக்கு வேண்டா நம்ம பழைய சாப்பாடு குடிச்சாலும் வந்து நம்மளுக்கு அது இது சின்ன வெங்காயத்த கடிச்சிட்டு பழைய சாப்பாடு கூட குடிக்கலாம் பழைய சாப்பாடு தண்ணி ஊத்தி வச்சு காலையில தயிர் ஊத்தி சாப்டலா
ஆமாங்க எங்க எங்க வீட் வீட்ல எல்லா முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு அப்டித்தா நமக்கு முன்னாடி இருந்தவங்கலா எல்லாரும் அப்டித்தான இருக்கு தாங்க சாப்பாடு தண்ணி சாப்பாடு மிஞ்சிருச்சுனா தண்ணி ஊத்தி வச்சு அதுல காலையில எந்ச்சோன்னே அ கரச்சு குடிச்சிதான ஒர்க்குக்குல்லா முன்னாடி போய்ட்டு இருந்தாங்க
ஆமாங்க இப்பதா இப்படி எல்லா ஃபுட்டு அந்த காலத்துல யார் ஓட்ஸ்லா சாப்ட்டாங்க எதுவு சாப்ல
ஆமாங்க இப்ப அவுங்களே எவ்ளோ ஸ்ராங்கா இருக்காங்க இப்ப எல்லா வந்து தட்டி ஆர் ஃபார்ட்டிலயே கை கால் வலிக்குதுங்றாங்க பேக் பெயினுங்றாங்க இப்ப ரொம்ப இதாயிடுச்சு ஆச்சுங்க உங்களுக்கு உக்காந்துட்டே தா அதிக வேல எல்லா இருக்கு
ஆமாங்க
ஏ அப்பல்லாம் அந்த காலத்துலயே எல்லாரும் நல்லா வேலக்கு போய் இது பண்ணிட் இருந்தாங்க
எல்லாமே மிஷின் ஒர்க்கா போச்சுங்ளா அப்பல்லா வந்து எல்லாமே இயற்கையா எல்லாமே எல்லாமே கெடைக்கு மருந்தடிக்க மாட்டாங்க செடிகளுக்கெல்லா அதனால நேச்சர் ஃபுட்டு் கெடச்சது இப்ப எல்லாமே வித விதைக்கும் போதே மருந்து அடிச்சுடுறாங்க அதனால உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம ச குக்கரு கேஸ் இதெல்லா ஆட்டாங் அந்த மிக்ஸ்சி கிரைண்டர் இதெல்லாமே நம்மளுக்கு ஹெல்த் இஸ்யூ வருது நீங்க முடிஞ்ச வரைக்கு நேச்சுரல்லா ஃபுட்ட சாப்டுங்க ஓகேங்ளா
சேரிங்க சேரி நீங்க பாருங்க நானும் பாக்கலாம் அடுத்த டைம் வந்தா கன்ஃபாம் சொல்லுங்க
ஆ ஓகே மா அத கேட் ட்டு சொல்றேங்க ஓகேங்ளா ஓகேங்க பாய்ங்க தன்க்யூ
சேரி